நீங்களா
அலோ
அலோ
சொல்லுங்க தோழன் எப் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க தோழன்
சாப்டீங்ளா
தோழன் இனிமே தா சாப்புணு
ம் ஏ என்ன பண்ணுது ஒடம்புக்கு
அப்பில்லா இல்ல நல்லதாருக்கே
நல்லாதாருக்கீங்க ஆ நா எங்கங்க வெறுப்பாருக்குங்க
ஒங்க ஃபேம்லி எல்லாரு
என்னய தவிர எங்க ஃபேம்லி எல்லாமே நல்லாருப்பாங்கங்க
தோழன் கேக்குதுங்ளா ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க தோழன் இன்னக்கி என்ன டாபிக் பேசலா சூப்பரா கேக்கு
உறவுகள பத்தி பேசுவோங்க சூப்பரா கேக்குதுங்ளா உறவுகள பத்தி ஆ ப்ப நீங்க சொல்லுங்க ஓ நீங்க பேச பேசுங்க நீங்க பேசுங்க நா முடிஞ்சக்கப்பறோ நா பேசுறே
இல்ல நீங்ளே பேசுங்ளே எனக்கு இதுல்லா பத்தி பேசுறதுக்கு அவ்ளோன் தெரியாது எனக்கு அந்தளவுக்கு
ஐய்யயோ அவ் இல்லெல்ல நீங்க பத்தி பேசுங்க நீங்க நீங்க எதோ சொல்லு உங்களுக்கு தவிர்த்து தெரிஞ்சத சொல்லுங்க நா கேட்டுக்கிறே கேட்டு நா சொல்றே
எனக்கு தெரில எத பத்தி பேசலா நீங்ளே சொல்லுங்க நட்ப பத்தி பே
இல்ல எதோ டாபிக் பத்தி ஆ நட்ப பத்தி பேசலா ஆ நட்ப பத்தி பேசலாங்க
இல்ல அம்மா அப்பா இவுங்கள பத்தி பேசலாமா
இல்ல நட்ப பத்தி பேசுங்க ஒங்க ஒங்களுக்கு புடிச்சோங்கள பத்தி பேசுங்க ஒங்களுக்கு ஒலகத்துல ரொம்ப புடிச்சது யாரு அவுங்கள பத்தி பேசுங்க
எனக்கு ரொம்ப ந நட்புனு எடுத்துகிட்டிங்கனா அந்த வார்த்த சொன்னீங்கன்னா மொத மொத ஞாபகோ வரது என்னோட எம் ஃபில் லைஃப்புங்க
சேரிங் சேரிங்க
ஆ
ம் ஓகே ஓகே ஓகே
நா எம் பில் படிக்கிறப்ப என்னோட மெமஸ் தா ஞாப வரு
ம் ம் ம் ம்
நாங்க மூணு பேரு ஃப்ரெண்ட்ஸ்சு கேர்ள்ஸ்சு கேர்ள்ஸ் காலேஜ் தா படிச்ச கடைசி வரைக்கு
அ
செரிங்களா அந்த நா அந்த ஓ ஒரு வர்ஷ் சந்தா அந்த காலேஜ் லைஃப்பு
செரிங்க செரிங்க
ரொம்ப ஜாலியா இருக்கு லைஃபு நம்ளுக்கா வெல்லன போவோ வருவோ ஆடுவோ பாடுவோ
செரிங்க செரிங்க செரிங்க செரிங்க
எம் பில்ல இருக்கறதுலே அந்த வாலேஜ்யே டாப் அதுதா
ஆமா ஆமா ஆமாங்க
அதனால அதிக ரெஸ்ட்ரெக்க்ஷன்னா இருக்காது
செரிங்க செரி செரிங்க
மேக்சிமம் ஒரு மணி ஒன்ற மணிக்கு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி வரைக்கு தா காலேஜ் டைம்மு
ஆ ஆ
அதுக்குள்யே எவ்ளோ ஜாலியா எவ்ளோ அராத்து பண்ண முடியுமோ பண்ணோ ரொம்ப மிஸ் பண்ற இதுல ஒத்தி டச்சே இல்ல இன்னொருத்தவங்க மட்டுதா டச்ல இருக்காங்க
ம் ம்
ரொம்ப காசுல்லா இருக்காது அப்பலா
ம் ம் ம் ம்
முப்பது ரூபா அவ்ளோதா பாக்கெட் ணி ஒரு நாள் பாக்கெட் மணி அவ்ளதாங்கிற மாதிதா இருக்கு
ம் ம் ம் ம் ம்
அந்த முப்பது ரூபா வச்சு இந்த உலகத்தையே வாங்கிற்லாங்க
ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம்
ஜாலியா இருக்கு எத பத்தியு யோசிக்க மாட்டோ அப்ப எனக்கு கல்யாணோ ஆயிடுச் சு ரெண்டு பசங்க இருந்தாங்க ரெண்டு பசங்களுமே ஸ்கூல் போயிட்டாங்க
ஓ
அவங்க ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள நாங்க வீட்டுக்கு வந்தாவானு
கா வீட்டுக்கு போறன் செரிங்க்கா ஆ
அதெல்லா ஒரு
உங்க வந்து வியாழக்கிழமை போல்லலாம் எனக்கு வந்துேன் ஒன்பது ஏழு என் கார்த்தி இருந்தா வெல்லே பேயிப்பாரு ஆ நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லங்க சொல்லுங்க நீங்க பத்தி பே
ஒரு தறவ ஒரு பங்குனி உத்தர வந்தது முருகன்க்கு செரிங்களா அது நம்ம ஊர்லந் து கொஞ்ச லாங்கு தா
இல்ல வேற எதா டாபிக் பத்தி பேசுங்க போர் அடிக்குது
செரி நீங்க பேசுங்க
ம் இல்ல இல்ல வேற எதா டாபிக் சொல்லுங்க கேக்றே ஒரு இன் இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க எது வேற டாபிக் பத்தி பேசுங்க நீங்க நல்லா பேசுறீங்க அதுக்காகதா இல்ல என்னத்தங்க சொல்றது என்னத்த சொல்ல உங்களுக்கு தடயு உங்களுக்கு எனக் ப்ரெண்ட்ஷிப்ல்லா யாரு கெடையாது ஃபர்ஸ்ட் இருந்தாயிங் க ஏங்கூட படிச்ச பசங்க நாலு பேருமே எறந்துட்டாங்க எல்லாமே இப்ப ரீசன்டா ஒரு பையே எறந்தா அதுக்கு முன்னாடி ஒரு பையே ஹார்ட்டட்டாக்ல எறந்தா ஒரு பையே ஆக்சிடெண்ட்ல எறந்தா ஒரு பையே சூசைட் பண்ணிட்டா இருந்த நாலு நட்பு எறந்துட்டாங்க யாருயில்ல
ஓ இவங்கெல்லா ஸ்கூ ஸ்கூல் மேட்டா இல்ல காலேஜ் மேட்டா
இல்ல அதுல ஒரு ரெண்டு பைய்யங்க வந்துட்டு நாங்களு அந்த பையனு ரத்னா ஸ்கூல்ல படிச்சோ ப எங்க ஸ்கூல்ல அது பெட்ட வாயித்தலைய் ரெண்டு எல்லா அங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணோ ரெண்டு பையே அந்த ரெண்டு பையனு எறந்து ட்டா அவ்களு எறந்துட்டாங்க
ம்
எறந்துட்டாங்க இப்ப யாரு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்க மொத்த ஒரு ஆறு பேரு தா அதாவ் பொண்ணுங்க மூணு பேரு அ அ அதுல ஒரு பொண்ணு டிஸ்கண்டினிவ் ஆயிடுச்சு பசங்க ஒரு நாலு பேரு
ம்
என்னோட சேத்து நாலு பே நா ஒரு அஞ்சு பேரு அ டிபார்ட்மெண்ட்டே சும்மா ஒரு அஞ்சு ஆறு ஏழு பேர் தா இருக்கு
ஏ அந்த பொண்ணு டிஸ்கண்டினியூவ் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா
தெர்லைங்களே என்னான்னு
உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான கான்டெக்ட் பண்லையா
இப்போ ம்ஹு அவங்கல்லா அப்பயே போனவங்க தா காலேஜ் படிக்கும் போது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்க மேரேஜாயிச்சு அவுங்களுக்கெல்லா எல்லாத்துக்கு மேரேஜாச்சு அவுங்கவுங்க போயிட்டாங்க
ம்
த்த நாலு பசனங்க இருந்தோ நாலு பசங்கள்ல மூணு பேர் அவுட்டு நா ஒருத்ததா இருக்கே இப்ப
நீங்க மேரிடா அன் மேரிடா
இல்ல எனக்கு மேரீட் ஆகல
மேரிடா
இல்ல மேரிடு இல்லங்க அன் மேரிடுங்க
ஓகே சூப்பர் சூப்பர்
எனக்கு இன்னு கல்யாணோ அக கல்யாணோ போதுங்க கல்யாணோ கல்யாணம்ல்லா பண்ணி பண் அவ்ளோதாங்க வேற என்னங்க என்னோட ஃப்ரண்ட்ஷிப்ல அவ்ளோ தாங்க
உங்க ஊர் திருவிழா பத்தி சொல்லுங்களே
எங்க ஊர் திருவிழாங்களா எங்கூர் சாமி வந்துட்டு எட்டூர் பிடாரீங்க எங்கூர் சாமி எங்கூர் சாமி மலையாள கருப் பு இப்பதா ரீசெண்டா திருவிழா முடிஞ்சது
ம் கெடா விருந்துலா வச்சிங்ளா
ஆ ர கெடா வெட்டுணோ கெடா வெட்னோ சொன்னவங்க யாரு அந்தளவுக்கு வரல
ம்
இருந்தாலு பரவால்ல சந்தோஷோ அதுலயு ஒரு சில பேர் சொன்னவங்ளா வந்துட்டு மூஞ்ச தூக்கிவச்சுட்டு போயிட்டாங்க
ஏ
என்னன்னு தெர்ல அது அவங்களதா கேக்கணு என்னன்னு ஒங்க ஒங்க எடுத்துக்கிற ம என்னங்க
அவங்களுக்கு என்ன மன கஷ்டமோ
அவங்களுக்கு என்ன கஷ்டமோனு இல்ல அவுங்கோ வேணுனுக்கு பண்றதுங்க அவ்வளோதாங்க வேணுனுக்கு பண்றதுதா அத போயி நம்ம என்ன பெருசா எடுத்துக்க முடியுங்களா சொல்லுங்க இந்தாங்க வந்தாங்க வந்து உக்காந்தாங்க மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டே சாப்ட்டாங்க ஒடனே கெளம்பி போயிட்டாங்க அடுத்த செகண்டு ஃப்ராக்ஷர் ஆஃப் செகன்டு கெளம்புனதா
அதுக்காக வந்துட்டாங்கள்ள அத நெனச்சு சந்தோஷப்பட்டுக்டா
முன்னல்லா புரியுதுங்களா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சொல்ற புரியுதுங்களா நீங்க ஒரு ஃபங்ஷன வச்சு அதுல வந்துட்டு உங்களுக் முக்கியமான சொந்தம்லா கூப்ட்டு அவுங்க வந்துட்டு சீர்முற செஞ்சுட்டு சாப்டாம போனாங்கன்னா உங்களுக்கு எப்டி இருக்கு
அசிங்கப்படுத்து அசிங்கப்படுத்திட்டு போவாங்கள அது மாரிதாங்க ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்குறதுலதா இருக்கு ஒருத்தவங்க எடுத்துக்குறதுலதா இருக்கு ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிறதுலதா இருக்கு பண்றதுலதா இருக்கு
அதுக்கு அவங்க வராமே இருந்துருக்லால
அது நா சொல்லக்கூடாதுங்க ஏங்க வந்துட்டு அம்மா அப்பா கேக்கறாங்க அம்மா சாப்பாடு வைக்குறாங்க மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு போது போது அப்டின் சொல்லிட்டு போறாங்க நம கஷ்டமா இருக்குமா இருக்காதா இதே அவ்ங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து
க்கு தேவையானதான சாப்புடுவாங்க
அதெல்லா வீம்புக்குன்னு பண்ணுதுங்க எனக்கு தெரியுங்க அவங்கலா வீம்புக்குன்னு பண்ணிட்டு போ
ம்
அந்துட்டு திருவிழாக்கு வந்துட்டு சாமி பாக்காம போறவங்கள்ட்ட விடுங்க நாளைக்கு அவனுங்க ஊட்டுல எதுவு ஃபங்ஷன் வைக்க மாட்டாங்களாங்க ஒரு கா ஒரு கல்யாண காட்சி ஒரு திருவிழா ஃபங்க்ஷன் கூப்புட மாட்டாங்களா ஏ அவங்க குலதெய்வ கோவிலுக்கு கெடா வெட்ட மாட்டாங்களா உங்க குலதெய்வ கோவிலுக்கு கெடா வெட்ட மாட்டாங் பழிவாங்க மாட்டங்க போ கூடாதுங்க போவே கூடாது சொன்னாலு அப்டிங்களா சரி வந்தர்ன்ன சொல்லிட்டு உட்ரணு
ம்
அன்னைக்கு நம்ம எங்காச்சு வெளில போயிட்டன்னு சொல்லிரனுங்க வெளில போயிட்டேன் சொல்லிர்னு வெளில போயிட்டேன் சொல்லிர்னு செரிங்ளா புரியுதுங்களா இல்லையா வெளியில போயிட்டேனு சொல்லிரனு அப்ப தெரியுங்களா நம்மளோட மன நெல லமேல நம அவ்ங்க எப்டி இருந்திருப்பாங்க நம்ப பண்ணும் போது அப்டின்னு அவங்களுக்கு தெரியணும்ல
கண்டிப்பா
தெரியனும்ல என்னங்க எல்லா அவங்கல்லா வருவாங்க சாப்டுவாங்க போவாங்கன்தாங்க எல்லா செஞ்சுது அவங்களே இப்டி பண்ணிட்டு போம்போது நாம என்னக பண்ண முடியு சொல்ற புருதுங்கல்லா இல்லையா
கண்டிப்பா
அ மாறிச்சுங்க
இப்ப வெறுப்புகள் தாங்க அதிகமா வந்துருக்கு. வெறுப்புகள் தா அதிகமா வந்துருச்சு இப்ப மின்ன சொல்லப்போனா ஒரு டைம் ஒடஞ்ச கண்ணாடிய நீங்க திருப்பி ஒட்ட வைக்க முடிமா?
கண்டிப்பா முடியாதுதாங்க.
சொல்லுங்க ஒரு டைம் ஒடஞ்ச கண்ணாடிய உங்களா ஒட்ட வைக்க முடிமா?
ஒன்னே ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டிங்கள்ல.
சொல்லுங்க சொல்லுங்க.
லைஃப நெகட்டிவா கொண்டுட்டு போவாதீங்க அது உங்கள நெகட்டிவா தள்ளிரு.
நல்லா ஒரு விஷ்யம் புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு விஷ்யம் புரிஞ்சுக்கோங்க. நம்ப எப்பிடி இருக்கோ பண்றோ போறோங்கறதுலதா அவுங்கவுங்களோட லைஃப் இருக்கு. புரிதுங்ளா நம்பளயே ஒருத்த சுத்தி சுத்தி வந்துகிட்ருக்கானே அப்டிங்கம் போது அவுங்க வந்து நமக்கு அவுங்களுக்கு அவுங்க இம்பாட்டன் குடுக்குணு. புரிதுங்ளா இல்யா நம்பளயே ஒருத்த சுத்தி சுத்தி வந்துகிட்டு கானே அப்டினு அவுங்குளுக்கு அவுனுக்குனு கொஞ்சோ இம்பாட்டன் குடுக்குணு. அப்டியாப்பட்ட இம்பாட்டன்லா எதுமே கெடையாதுங்க நமக்கு. அப்டியாப்பட்ட இம்பாட்டன்லா கெடைவே கெடையாது. நமக் எதுக்மே என்னிக்மே கெடையாது அவுங்குளு என்ய அந்தளவுக்கு இது பண்ணிக்க மாட்டாங்க. நாந்தா ஒ எதாந்தாலு இது பண்ணுவ. அவுங்க அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. அதுனாலயே வெறுப்பாயிருச்சுங்க எல்லாமே. மனிதனுக்கு முக்காவாசி வெறுப்பு தா வந்துச்சு. அவுங்க அவ்ளோ தூரோ ஒருத்தன நாலா அதல்லா சொல்லங்க அவுங்கவுங்க மனசாட்சிக்கி அவுங்கவுங்களுக்கு தெரியணு. நம்ப பண்றது சரியா தப்பா இல்ல கரெக்ட்டா அப்டினு. நம்ப அதல்லா சொல்லக்கூடாது. என்ன சொல்லணு டைம் முடிஞ்ச்சுங்ளா?
இன்னு ரெண் நிம்ஷ் இருக்கு.
ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு செகண்டு இருக்குங்ளா?
ரெண் நிம்ஷோ.
ரெண்டு நிமிஷோ ரெண்டே நிமிஷோ.
இல்ல டூ மினிட்ஸு.
டூ நிமிட்ஸ் இருக்கு.
ம்.
அ இன்னு ரெண்டு நிம்ஷ இருக்குங்ளா முடிறதுக்கு?
ம்.
அ ந ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. ரெண்டு நிம்ஷோ. ம் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
எனக்கு நெறைய ஃப்ரெண்ஸ்ல்லா இருந்தாங்க.
என்னங்க?
எனக்கு நெறைய ஃப்ரெண்ஸ்லா இந்தாங்க.
செரிங்க செரிங்க.
இப்பலா யாரு இல்ல.
என்னாங்க?
ப்பலா யாரு இல்லங்க.
அ ஒரு விஷ்யோ மட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க செரிங்களா? இன்னைக்கு யதார்த்தமா இருக்கு அதுதா வாழ்க்க ஒரு சில பேர் எதார்த்தமா இருக்கூடாது நா இன்னக்கி எதார்த்தமா இருக்கணு அவங்க நம்மள அடிச்சாலு அவங்க அவங்க என்னதா சொன்னாலு நம்ம திரும்பி போய் நி நிக்கிறது அதுக்கு பேருதா எதார்த்த
ஓ கண்டிப்பா பிரெண்ட்ஷிப் பத்தி உங்கள்ட்ட நெறைய கத்துக்குறேங்க
எனக்கு பு
அடுத்த அடுத்த அடுத்த கால்ல சரிங்களா இப்ப நம்ம குடுத்த கால அளவு முடிஞ்சிருச்சு
ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
நட்ப பத்தி நெறைய பேசி தெரிஞ்சு கத்துக்கிட்டோ பியூச்சர்ல ஏதாவது கால்ஸ் வந்துச்சன்னா கண்டிப்ப உங்கள்ட்ட பேசுறதுக்கு இருச்சா இன்னு நட்ப பத்தி பேசுவோ
பேசலாங்க கண்டிப்பா